ஹலோ கே
ஹலோ கேக்குது எப்டி இருக்கீங்க ஆஹ் கேக்குது எப்டி இருக்கீங்க
அதா நீங்க
அக்கால வேண் அக்கா ஆஹ் அக்கால்லா வேண்டா நல்லா இருக்கீங்களா ஹலோ நா பேசுறது கேக்குதுங்களா
ஆஹ் நா இப்போ கேக்குதுங்களா உங்களுக்கு அ
இப்ப கேக்குது சாப்டீங்களா ஹலோ
ஓ
ஆஹ் நல்லா இருக்கே நல்லா இருக் நீங்க நல்லாருக்கீங்களா
நல்லா இருக்குரேங்கா நீங்க
அஹ் ஆஸ் டாப்ஸ்கு ஆ நா சாப்டே நீங்க சாப்டீங்களா என்ன சாப்டீங்க இன்னைக்கி உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் இன்னைக்கி
வீட்ல எதோ செஞ்சிருந்தாங்க வுன்னு சாப்டலக்கா நானு
அஹ் அ அக் அக்கால்லா வேண்டா அப்டியே பேசலா
ஓகே சேரிப்பா
அஹ் சேரி என்ன உங்க வீ உங்க ஊர்ல கெளைமேட் எப்டி இருக்கு இங்கெல்லா ஒரே அப்டியே க ஜில்லுனுருக்கு மழ வர மாரியே இருக்கு வெயில் சுத்தமா இல்லவே இல்ல
ஆமா வை இங்க மழ பேஞ்சினுக்குது
கெளைமெட்டு
அதுதா தூறல் ஸ்டார்ட் டா இருக்குது மழ ஸ்டார்ட் ஆ இருக்குது
ஓ மழ ஸ்டார்ட் ஆயிருக்கு உங்களுக்கு எப்டி ஆ மழ பிடிக்குமா இல்ல வெயில் பிடிக்குமா
எனக்கு வந்து வெயிலு புடிக்காது மழயு புடிக்காதுமா ஒரு மாரி அப்டியே மழ பெய்ற மாரியே இருந்தா நல்லா இருக்கு
ஆ ஓ ஆனா ஆனா மழ பெய்ய கூடாது
அப்டிதா நல்லார்
ஆ ஓ செரி அதாவது கெளைமேட் வந்து நார் ஆஹ் வெயில
அப்டிதா நல்லா இருக்கு உங்களுக்கு
இங்க கெளைமேட் அப்டியே ஊட்டி மாரி இருக்கு எனக்கு மழ பிடிக்கு ஆனா வ ரோட்ல அந்த சேறேல்லா பிடிக்காது
அதுதா
வெய் அதுதா வெயில் ஓ ஓரளவுக்கு துணிக்காயற அளவுக் கு வெயில் வந்தா போது ரொம்ப மனுஷனே கொளுத்துற அளவுக்கு வெயில் வேண்டா
ஓகே ஓகே ஆமா வெயிலு கூட சில நேர ரொம்ப ரொம்ப வெயிலுங்கல்லா இங்கல்லா வெயிலு ஆயிடுச்சுன்னா ரொம்ப வெயிலடிக்கு
அ அப்பிடியா ஆ ஓ சேரி சேரி அப்புறோ உங்க ஊர்ல தான அந்த கோட்டேல்லா இருக்கு ரொம்ப பேமஸ் இல்லைங்ளா வெள்ளூர்
ஆ ஆமாங்க ஆமா வேலூர் கோட்ட இது வந்து நாங்க இப்ப இப்ப பிரிச்சிட்டாங்கள வேலூர ரெண்டா திருப்பத்தூர் ஒன் அ வேலூர ஒண்ணு ரெண்டா பிரிச்சுட்டாங்க
ஆமா நாங்கல்லா திருப்பத்தூருங்க
திருபாத்தூர் டிஸ்ட்
ஆமாங்க நாங்களா திருப்பத்தூரு நீங்க எப்பிடி வெள்ளூர் கோட்டைக்கி அடிக்கடி போவீங்ளா
ஒரே ஒரு வாட்டி தா போயிருகெங்க அதெல்லா போனதல்ல
ஒரே ஒரு தடவ தா போயிருக்கீங்களா ஏ வெள்ளூர்லருந்துட்டு ஏ ஒரே ஒரு தடவ போயிருக்கீங்க
இப்போ உ உங்க ஊர்ல எது பேமஸு அதுமா அதுக்கு உங்களுக்கு ஓர் ஒரு மாரி அது இன்னிக்கி போவே மாட்டீங்க அந்த மாரிதா
அப்பல்லா இல்ல நாங்க அடிக்கடி போவோ எங்க ஊர்ல வந்து பாத்தீங்ன்னா ஜலகாமர ஃபேமஸ்ஸு ஏலகிரி மல ஃபேமஸ்ஸு அதனால நாங்க எப்பல்லா எங்க ஃப்ரெண்ட்ஸெல்லா திருப்பத்தூர் தா நாங்க ஆனா நாங்க எங்க ஏ ஏ நாங்களா அடிக்கடி ஏலகிரி போவோ ஜலகாமரம்
ஓ ஹோ நா இங்கதா ஏலகிரி மல பக்கத்துல தா எங்க வீடு
அப்பிடியா எ எந்த எந்த எடோ எந்த
என்து ஜோலார்பேட்ட
ஓ ஜோலார்பேட்டையா நாங்க திருப்பத்தூரு அப்ப வெள்ளூர்னிங்க கோட்ட வெள்ளூரில்லையா ஊரு
நான் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்கு அப்டின்னு சொல்ல வந்த
ஓ ஆனா ஒரே ஒரு தடவ தா கோட்டைக் போயிருக்கீங்
ஆமா ஒரு தடவ தா போயிருக்கே அதெல்லா
நானே ஒரு ரெண்டு மூணு தடவ போயிருக்கே கோட்டைக்கி இப்ப என்ட்ரெஸ்ட்ல சும்மா சுத்தி பாத்துட்டு வாங்கி ஸ்நாக்ஸ் சாப்புட்டு சும்மா விண்டோ ஷாப்பிங் அவ்ளோ தா கோட்டையில போய் நாமென்ன பண்ணப்
ஆமா நா ஏலகிரி மலைக்கே ஒரு வாட்டிதாங்க போயிருக்கே ஒரு வாட்டி தா
ஏலகிரி மலைக்கி ஒரு தடவு தானா நா இப்ப நறைய தடவ போயிருக்கே சின்ன வயசுலந்தே ஏலக் மின்னெல்லா ஏலகிரி மலன்னா ஒரு மலருக்கு முருகரு கோயில்ருக்கு அந்த ஷே போட்டிங் இருக்கு ஆனா இப்ப ஏலகிரி மலேல் நறை யா டூரிஸ்ட்பாட் வந்துருச்சு அரண்மன மாரி ஒன்னு வந்துரு ச்சி தீம் பார்க் ஒண்ணுல்ல ரெண்டு மூணு வந்துருக்கு உள்ள அதாவது நீங்க சொல்றது வந்து பெரிய தீம் பார்க்கு ஆமா நல்லாருக் கு நாங்க
அதுல ஏ ஃப்ரெண்டு தா வேல செஞ்சிருந்தாரு
அ ஆனா அதுல தௌசண்ட் ருபீஸ் நெனைக்கிறே ஒரு ஆளுக்கு ரேட்டு ஜாஸ்
ஆமா அதுக்கேத்த மாரி எல்லாமே இருக்குது மாரி இருக்கு உள்ள அதுல
ஆ வாட்டர் கேம்ஸ் இருக்குன்னாங்க எங்க ஃப்ரெண்ட்டு ஒருத்தர் போயிட்டு வந்தாங்க அவுங்க சொன்னாங்க இப்ப தா அது வந்து ஓப்பன் பண்ற ஸ்டேஜு அதனால இப்ப கொஞ்சோ கேம்ஸ் தா இருந்துச்சு வாட்டர் கேம்ஸெல்லா நல்லாருக்கு நல்லாருக் குன்னாங்க என்ன கூப்ட்டாங்க தௌசண்ட்ருபீஸ் பர் ஹெட்டுன்னு ஆயிரூபா ரொம்ப ஜாஸ்திமா எங்கிட்ட அவ்ளோ காசுல்ல நா வ இல்ல வேற எங்கயாச்சு ஏலகிரியில வேணா சுத்திப் பாக் ஆ ஜலகாமரையா ஜலகாமர பத்து தடவ போயிட்டு வந்துருவோ நாங்க தண்ணி வந்துச்சுனா நீங்க இந்த ஏழுருவி எல்லா போயிருக்கீங்களா ஏழுருவி மயில் பார ஏழ் அருவி கூட போனது ஆ மயில் பாறை நான் நாங்க போன சம்மருக்கு மயில் பாற
மயில் பார எல்லா நாங்க வாரம் வாரம் போவோ இங்கதான இருக்குது
எங்க இருக்கு மயில் பாற
மயில்பற எங்க வீட்ல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வரும் அவளோ தா
ஜலகாம்பரம் போற வழியில இது போற வழியிலதா இருக்கு ஆனா அது அது ட்ரக்கிங் போற மாரி போகுமே
ஆமா இதுதாங்க சைக்கிள் கிள்ளு சைக்கிள் எடுதுன்னு போயிடுவோ நாங்க ஒரு அஞ்சு ஆறு பேரு வாரம் வாரம் சன்னிகழமனா போ போயிட்டு மயில் பார சைக்கிள் உட்டு அப்படியே மல ஏறுவோ மல எறி
ஆ உங்களுக்கு எப்படி நாங்க போன ரூட் திரும்ப ரிட்டன் வர தெரியுமா ஆ
அங்க இருந்து மல மேல அப்படியே ஏறுவோ மலைக்கி மேல ஏறுவோ மயில் பார
நீங்க மல
ஆ அதெல்லா தெரியு வழி இருக்கூடிய வழி அப்
அல்ல அருவியில குளிப்பீங்களா இல்ல கோயிலுக்கு போறன்னு சொல்றீங்களா
ஆமா மலமே ஏறுவோ அதுதா பசங்க ஃப்ரெண்ட்ஸ்கூட மயில் பார வந்து கோயில் உள்ளனா
ஆ நீங்க சொல்றது கோயிலு நாங்க அந்த கோயில் பக்கத்துலயே வந்து ஒரு அருவி வருது
ஆமா ஆமா ஆமா தண்ணி வரு அது மழ வந்தா மட்டம்தா வரும்
ஆமா ஆனா அது ரொம்ப டேஞ்சரான பிளேஸு யாரு அலவுடு் இல்ல ரொம்ப தெரிஞ்சவங்க மட்டு தா அங்க போ முடியு நா சொல்றது அந்த ஃபால்ஸுக்கு போயிட்டு வந்த சொன்ன மேல மயில் பார முருகர் கோயிலுக்கு போல அந்த ஃபால்ஸுக்கு ஒரு தடவ போனோ நல்லா ச நல்லா இருந்துச்சு ஒரு ஹிட்டன் ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு
ஹிட்டன் ஃபால்ஸ்ன்னா யாருமே இல்லன்னா நல்லா இருக்கு நம்ம மட்டு
ஆமா நிறைய யாருமே இல்ல இ வெறு நாங்க இன்னு ஒரு ரெண்டு ஃபேமலி என்னமோதா இருந்துச்சு ஆனா சூப்பரா இருந்துச்சு ஆனா என்ன பிரச்சனன்னா போறதுக்கு பாத ஒன்னு அவ்வளோ சரியில்ல நாம இப்ப போயிட்டோம்னா வரத்துக்கு பாத நம்ல ஆமா கர கரெக்ட் டா வருவோமான்னு நம்மளுக்கு தெரியல பாத போற பாத வர பாத கரெக்ட்டா இருக்கான் தெரியல நாங்க வந்து என்ன சொல்றது ஒரு ஏழு எட்டு பேர் போனோ
ஆ
அதனால வந்து கேங்கா போனதுனால நல்லா இருந்துச்சு ஆனா ஒருத்தர் ரெண்டு பேர்லா போனா கஷ்டோ அங்க
ஆமா கரெட்டு தாங்க
ஆமா கரெக்ட் தாங்க கரெக்ட் ஆனா நா
சொல்லுங்க சொல்லுங்
நீங்க மல ஜலகாம்பரம் மாதிரி நிறைய படிக்கட்டு இருக்கா மல எப்படி ரொம்ப பெரிய
படிக்கட்டு எல்லா இருக்காதுங்க அப்டியே ஒரு மலமான் மல மட்டுந்தா இருக்கு அப்டியே கல்லு பாறைங்க அது இதுன்னு இருக்கு அப்டியே ஏறதுதா அப்டே அப்டியே ஏறி போயிட்டு மறுபடியு எறங்கி வர்ரதுதா மயில் பாறைக்கு எந்த ரூட்டுமே கெடையாது கோயில் வரைக்கும்தா ரூட்டு அதுக்கு மேல லல்லா கீழ ஒரு கோயில் இருக்கு மேல மல உச் சுல ஒரு இருக்கு நைட் நைட் பாத்தீங்கன்னா ஒரு லைட் மட்டு எரியு அ கோயில்ல
அ நா அது பாக்கல கீழ ஒரு முருகர் கோயில் அந்த வளைவு போட்டு மயில் பாறன் சொல் ட்டு முருகர் இருந்தாரு அங்கே வண்டி நிறுத்திட் தி நீங்க இப்டி போவீங்க நாங்க இந்த குறுக்கு வழி இந்த சைடு ஒரு வழி பிரியுதுல்ல அந்த வழியில நாங்க ஆமாமா நாங்க வந்து ஒரு மத்தியானத்துக்கு மேலதா போனோ நல்லாருந்துச்சு
இப்பல்லா போறதுல்ல மயில் பாற எங்கயுமே போறதுல்ல வேலைக் போறதுனால அந்த மா அந்த
செர் வேலையிலே வந்து ரொம்ப ஆமா வேலையிலே ரொம்ப தீவிரமா வேல செய்றீங்க நீங்க
ஆமா வேலன்னா வேலைக்கு எப்படினாலு வேலைக்கு கூப்ட்டாங்கன்னா போயிடுவே அவங்களே லீவ் வுட்டாதா லீவு
என்ன மாரி வேல ரொம்ப கடினமான வேலயா இல்ல ரொம்ப ஈஸியான வேல பரவாலயா
நம்மள்து வந்து இதுதாங்க பெயிண்டிங்தா
எ ஆர்ட் ஆ சூப்பரா பைன் பெயிண்ட் பண்ணுவீங்க.
ஆ பெய்ண்டிங் டிசைனிங்
சூப்பரு ஆ அப்போ ஒங்க வீட்டுக்கு தேவையான அந்த இன்டீரியர் டெக்கரேஷன்லா நீங்களே பண்ணிடுவீங்க.
ஆ ஓகே ஆமா நானே பண்ணிருவோ நாங்களே
நீங்களே பண்ணிடுறீங்க அப்பறொ வெளிய கோலோல்லா போட அவசியமே இல்ல அழகா பெயிண்ட்ல அழகழகா நீங்களே பண்ணி குடுத்
சர் அவ்ளோதா ஆனா கோலோல்லா நாங்க போட்ரது இல்ல அந்த மாரியெல்லா
அ
ம்ப பெயிண்டிங் மட்டுந்தா கோலோல்லா கொஞ்ச லேட் ஆகு அதெல்லா வரையறத்துக்கு
ஆமாமா இல்ல இப் இப்பொ இப்போ ரொம்ப ட்ரெண்டா போயிட்டுருக்கு இப்ப அந்த என்ன சொல்றது கிராமத்து கிச்சன் அடுப்பு மாரி வச்சு மண் அடுப்பு மாரி வச்சு அதுல பெயிண்ட் பண் றது அதுல ஹார்ட் காமிக்கறது அந்த மா இப்ப எப்படி நீங்க வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ஆர்ட் டெக்கரேஷன் பண்றாங்க இல்லயா செவுத்துலேயே வால் பெயிண்ட் மாரி அந்த மாரில்லா பண்ணுவீங்ளா
ஆமா ஸ்ப்ரே பெயிண்டிங்கு
ப்ரே பெய்ண்டிங் சூப்பர்
ந்த பெயிண்ட் அடுச்சுட்டு அப்டியே இதெது செவத்துல வந்து அப்டியே என்ன டிசைன் வேணுமோ அந்த
எந்த டிச ஸ்டென்சில் மாரி வெச்சு வெச்சு எடுக்கறது ஸ்டென்சில் டிசைன் ஸ்பேரே பண்றது ஆ
அப்றோ பட்டிலே அப்டியே மார்பல் மாரி பண்றது
ஆ பட்டிலேயே மார்பிள் மாரி ஆஹ்
பாத்தீங்கன்னா அப்டியே டைல்ஸ் ஒட்ன மாரி இருக்கு மார்பள்
ஆமாமா நானும் பாத்துருக்க அதே மாரி பெயிண்டிங்லே உட்டன் உட்டன் பினிஷ் வந்த மாரியே பெய்ண் பண்ற
ஆமா ஆமா அதுவு அதுவு இருக்குது அதுவும் பண்றோ கைல அப்டியே வுட் டு வாங்ற மாரி பண்றது
உட்டு இதெல்லா ஒரு கிதெல்லா ஒரு கலதானே
ஆமா கலைநயம்
கலை கலை நயம் மின்னலா நம்மளுக்கு தெ ச ச சுண்ணாம்படிக்கறது சுண்ணாம்புல இருந் து கொஞ்ச முன்னேறி பெயிண்ட்டுக் வந்தோ
இப்ப வந்து ரொம்ப அட்வான்ஸா போய்னே இருக்குது ஆனா இங்க எல்லா அவ்ளோ யாரு செய்றதில்ல சிட்டி சைடு
விரும்ப மாட்டாங்க
சிட்டி சைடு போனிங்கனா ஃபுல்லா டிசைன் தாங்க
ஆ ஆமா ஆமா ஆனா இப்ப உங்களுடைய இது யாரு விரும்ப மாட்டாங் அவ்ளவா தெரியாததுனால யாரு விரும்ப மாட்டாங்க பட் அது பண்ணா அவ்ள அழகா இருக்
ஆமா
செரி செரி இத பத்தி நம்ப இன்னொரு கால்ல பேசலா
சேரிங் ஓகே நன்றிங்க